ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா சிஸ்டர்
ஆ கேக்குது கேக்குது
ஆ ஓகே சிஸ்டர் எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
கிங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
சாப்ட்டாச்சா
ஆ சாப்பிட்டாச்சி சிஸ்டர் இப்பதா சாப்பிட்டே நீங்க
ஆ சப்டாச்சி
சேரிங்க சிஸ் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர்
ஆ சாம்பார்தா வெஜ்ஜ்தா வச்சினோ
ஓகே ஓகே சிஸ்டர் ஆ
நீங்க என்னா சா
இப்பதாப் நா இன்னிக்கு தயிர் தா சிஸ்டர் தயிரு எஃகு சாப்டே
ஓகே ஓகே
ஆ இப்பதான ஃப்ரீ டைம் ப்ரீ டைம்
ஆமா நீங்க சொ ஒர்க் ஒரு ஆ ஆமா ம் நகி லீவு நல ஒர்க்
ஆ ஆ ஓகே சேரி சேரி சிஸ் டர், ஆ இப்பதா கொஞ்ச வெயிலுமே இல்லாம இருக்கு இந்த டைம்லதா
ஆமா ம் சரி ம் ஆமா
ம் இன்னிக்கி சனி, சனிக்கெழமனால லீவா சிஸ்டர்
ஆமா
ஓகே ஓகே சிஸ்டர்
ம் ஸ்கூல் பர்ஸ்ட் டேவா அதனால ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டுதான ஆரம்பிச்சது அதனா இல்ல லீவு இந்த சனிகெழ ம்
ஆ சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர் ஆ நா ஒர்க் போல சிஸ்டர் எக்ஸாம் தா படிச்சிட்ருக்கே
ஓ டிஎன்பிஎஸ்சியா
ஆ ஆமா சிஸ்டர் எக்ஸாம்தா படிச்சிட்ருக்கே இருக்கே ஓ, அப்டே எதாச்சி ஆ பார்ட் டைம் அந்த மாரி பாத்துட்ருக்கே
சே சே சரி
ஆமா சிஸ்டர் ஐயீ ஆ ஈசியாதா சிஸ்டர் இக்கு நா டியூஷன் எடுக்குறனால
ஓ அதனால பிக்கப் ஆயக்கிறிங்க ஆ
ஆ ஆமா சிஸ்டர்
உ சேர் செரி எங்ளுக்ளா படிச்சத்ளா மறந்து போச்சி பாரு ஆளில்லா அத செய்து மற போச்சு புதுசா படிச்சோம்னா புதுசா இருக்க மாரி இருக்கு எல்லா
கவிதா சிஸ் ஆ இப்போ டியூசன் எடுக்குமா இப்ப மேக்ஸோ தமிழோ எதுனாலு ச் அவங்களுக் சொல்லி் கொடுக்கறனால கொஞ்சோ ஆ ஈஸியா தெரியுது
ஆ
அப்டியே படிச்சுக்கலா அ அப்புறோ சும்மா இருக்கும் போது ச் இந்த ஆரி ஒர்க் அந்த மாரி கொஞ்சோ போடுவே
ஓ பரவாயில்லயே ஆ
ஆ ஆமா சிஸ்டர் அது போடுறனால கொஞ்சோ ஃப டயம் போயிரு
சேர் சேர் சேரி உ
நீங்க ஒர்கா பத் போறீங்களா
வந்து ஒர்த்து ஃப்ரீ ஸ்கூலுங்க டூ டூ ஃபைவ் இயர்ஸ் பேபிஸ் கு டீச்சரா
ஆ ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
அதனால இன்னிக் லீவுன்றதுனால வீட்டுல இருந்தா சரி
ஆ ஆ ஆ ஆமா ஆமா நீ லீவ் எல்லாருக்குமே லீவு இப்பதா ஸ்கூல் திறந்தனால லீவு ருக்காங்க உ உ
உ
வெயிலுமே கொறைஞ்சிருச்சு இன்னு இன்னுல் விடுமுறை விடுவாங்கன்னு நறைய பேர் நனச்சாங்க பசங்கல்லா
ஆமா அதுக்குதா சில பேர் எட்டாந் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் சின்ன இன்னு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு நாலாந் தேதியெ ஸ்கூல் ஆரம்பிச்சு டாங்க வே உ வர்ல்ல அடிக்குது
உ உ
செல டிஸ்ட்க்ல மட்டு மழ பெயின்ட்டு மழ பெய்துன் சொல்றாங்க இல்ல
ஆ ஆ இந்த சைடு அப்டிலா இல்ல இப்ப இத காத்துதா அடிக்குது ரொம் ப வெயில் கொஞ்சோ குறைஞ்சிரிச்சி காத்துதா அடிக்குது ஆ இப்போ உள்ள இப்ப எங்க எ கூட இப்போ என்கிட்ட டியூஷனுக்கு வரவங்களுமே எப்டின்னா ஒரு ஆர்வம் இல்லாம படிக்கிறாங்க பசங்க எல்லாருமே அப்டிதா இருக்காங்களா இப்ப எல்லாருமே இல்ல உங்கட்ட நா கேக்கிறே
இல்ல எனக்கு வந்து இது எல்லாமே எனக்கு ப்ரீஸ்கூலா அதனால எனக்கு இது கரெக்ட்டா தெரியல எப்படி படிக்கிறாங்க என்னனு தெர்ல டியூஷன்ல தெர்ல முன்னாடி எல்லாம் நல்லா படிச்சுட்ருந்தாங் இபோ பசங்க அசால்ட் டா ஆயிட்டாங்க போல ஆனாலு அது ஏதோ ஒரு இதுல தா போகுதுன் நெனைக்கிறே இல்லனா டென்த்து பிளஸ்டூ மட்டு படிச்சா போது
ஆ இப்போ இப்போ என்ட்ட ஒரு நயன்த் த்து வரைக்கு ஆஹ எட்டாம் வகுப்பு வரைக்கு படிக்காங்கனா ச் அவங்க என்னது பரிச்ச வந்தா மட்டும்தா படிக்கிறாங்க மத்த நேரவந் து சேரி நம்ம டென்த்ல வந்து மார்க் எடுத்துக்கலா அப்போ எடுத்தா போது
ஆமா பப்ளிக் எக்ஸாம் மட்டு பாஸானா போது ஆ அந்த மாதிரி ங்கிங்ள இருக்கா உ அது வரைக் விளயாண்டுட்டு ஜாலியா இருந்தா போது இங் இருக்காங்கனு நினைக்கிறே
ஆமா அப்டிதா இருக்காங்க அதுவு ச் இப்போ ஆ சமூக வலைதலோலா நறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலயே அவங்களுக்கு வந்து
படிக்கன்னு தோனல ஆமா இப்ப நறைய பேரு ஃபோன்லயே பாத்துட்டு ஃபோன்ல தான டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுங்க படிக்கிற பசங்க இப்ப எங்க சின்ன வயசு ல ரெண் ரெண்டு வயசுலயே ஃபோணுதா ஃபோன பாத்துட்டா போதும்ன்ட்டு இருக்கறாங்க
ஆமா சில கோ ஹோம் ஒர்க் எல்லாமே துலதா வருது அவங்ட்டதா குடுக்குற மாரி இருக்
ஆமா ஸ்கூலயே குரூப் கிரியேட் பண்ணி அப்படித்தான ஹோம் ஒர்க்க அதுலதானே சொல்றாங்கப்ப முன்னாடி வந்து ஆ முன்னாடிய டைரி மாரி ஏதோ ஒரு இதல்லா எழுதி கொடுப்பாங்க அந்த மாரி இருக்கு இப்ப அந்த மாரி எல்லா இல்லாம ஃபோன்ல குரூப் கிரியேட் பண்ணி அங்க உள்ள ஹோம் ஒர்க்லா என்ன அப்படின்னுட்டு அவ மளு பீடி தா போட்டு அனுப்புறாங்க அதனால ஃபோன் யூஸ் பண்றது அதிகமாயிடுச்சு பிள்ளைங்களுட்ட
ஆமா இந்த லீவுல இப்ப ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாங்களா இன்னு அவங்க வந்து படிக்கவே ஆரமிக்க
ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆமா அது ஜூன் ஒன் மந்த் இப்படியேதா தஓடு கொஞ்சோ அசால்ட் ட்டா அப்டியே ஓடு போக போகதா இன்னு கொஞ்சோ ஆரம்பிப்பாங்க இனிமேதா ஸ்கூல்லயு கொஞ்சோ கொஞ்சோ ஜூலையில இருந்து தா கொஞ்சோ ஆரம்பிக்கிற மாரி இருக்கு அதுக்கப்புறோ இங்கயலா அதே மாரியே கொஞ்ச ஆரம்பிப்பாங்க
அவங்க எப்டியு படிக்க ஒரு மாசத்து
ஆமா அது ஒரு மாசத்துக்கு மேல ஆயிரு உ ஆ சும்மா மத்ததெல்லா த்துட்டு இருப்பாங்க யூனிஃபார்ம் குடுக்க ஸ்கூல் வந் இந்த மாரி தா பாத்துடு இருபாங்க இந்த ஒன் மந்த் ஆ அதுக்கப்புற மட்டுன் கொஞ்ச பிள்ளைங்களுமே செட் ஆகி கொஞ்ச ஓகேன்ட்டு இருப்பாங்க உ
இப்பலா பாத்தீங்கன்னா ச் அ லீவ் வுட்டா எங்கனா ல வந்து அவங்களா எ தாச்சு பண்ண ஆரம்பச்சர்றாங்க ஓனா பிஸ்னஸ் மாரி பண்ண ஆரம்பச்சர்றாங்க சின்ன பசங்க எல்லாருமே சேந்து இப்ப அது கொஞ்சோ இந்த சைடு எல்லா பா த்தீங்ன்னா இப்போ மீன்லா வாங்கி வளக்குறாங்க வளத்து அப்டியே சின்ன பசங்களுக்கு வி த்து ஆமா அந்த மாரி இப்போ நெறைய பண்றாங்க லீவ்
ஆ ம் லீவ் டைம்ல பண்ணா பண்ணி பண்ணிக்கிட்டு எதோ ஒரு சைடு பிசினஸ் மாதிரி ஆனா ஸ்கூல் டைமிங்ல பண்ணாம இருந்தாலே சரிதா அவங்க படிப்பு அந்த இதுக்கு போயிடுச்சு பாத்தீங்ளா அதா ஆ சில பேர்லா பாத்திருக்கே சின்ன வயசுலயே வேலைக்கி போக ஆரம்பிச்சுட்டோமன்னா படிப்போட இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிட்டு படிச்சாலு காசுதான சம்பாரிக்க போறோ படிக்காமயேதான சம்பாரிக்கிறோ அப்டிங்கற திங்கிங் வந்துரு அந்த மாதிரி ம் படி ம் படிச்சு வேலைக்கு போறது வே ற ஆனா படிக்காமயே காசு சம்பாரிக்கிறோ அப்டிங்கும் போது எதுக்கு படிக்கணு
ஆ அப்டி இப்போ நெறைய பேருக்கு அப்டி யோசிக்கிறாங்க நெறையா பேருமேவு
ம்
ஆ செரி எக்ஸாமுக்கு மட்டு நம்ம படிச்சுக்கலா அப்போ படிச்சா போ து அப்ப மார்க் எடுத்தா போது அந்த ஒரு இது வந்து அலட்சி யோ மாரி வந்துட்டு
ம் ம் ம் ம் ம்
நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன சிஸ் பண்ணுவீங்க
எனக்கு ஃப்ரீ டைம் நா முடிச்சுட்டு வரவே த்ரீ ஓ கிளாக் போல ஆயிடு அங்க போய் சாப்டுட்டு கொஞ்சோ நா நல்லா ரெஸ்ட் எடுக்க அதுக்கப்புறோ கொஞ்ச வீடு ன் கச்சக்கச்சதா போட்டு வச்சுட்டு காலையில போயிருவோமா அனன வந்துட்டு கிளீன் பண்ணே ஆமா னால வந்துட்டு கிளீன் பண்ண சீக்கிரோ எழுந்திருச்சின்னா கொஞ்ச ஓகேயா இருக்கு லேட்டா எழுந்திரிப்பே அவனலே சேரிண்டு வந்து ட்டுதா அந்த கிளீன் ஒர்க் அது அப்பிடி இப்பிடின்னு இருக்கிறது டிரஸ் அரேஞ்ச் பண்ற லா ஈவினிங் மேல பாத்துக்கிட்டு் அதுக்கப்புறோ திரும்பவு ய்ட்டா அடுத்த நாள் அப்பிடியேதா ஓடு சாட்டர்டே சண்டே கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு அவ்வளதா அன்னிக்குதா ஃபுல்லா கிளீன் பண்ணி மோ போடறது அது வந்துட்டு எதாவது அதுக்கு எதாவது ஒரு வேட
ஆ அங்க அப்புறோ சாயந்திரோ வருவீங்க அப்புறோ வீட் ட்ல எதாச்சு ஒர்க் இருக்கு அதுலியே
ஆமா அதுலியே எனக் டைம் போயிடு அவ்ள தா மத்தபடி வேற எதுவு இருக்காது
ஆ
ம் டைம் கடைச்சசினா ரெஸ் த்து எடுக்கணுதா தோணுதே தவற ட்டு எதாவதுன்னா இன்னு யோசிக்கல அத பத்திலா யோசி தெர்ல
ஆ சேரி சேரி
படிக்கிறது ஒரு தடவ ஆனா படிச்சே குரூப்பு குரூப் எழுதவமீஸ்க்கு ட்ரைப் பண்ணே ஆ ஆனா புதுசா எல்லாமேப் படிக்கிற மாரி இருந்தது எல்லா மறந்து வேற போச்சா நம்ம படிக்கற இதல்லா என்னமோ எல் கே ஜி ல ஃபஸ்ட் ட ஃபஸ்ட் டைமா ஸ்கூலுக்கு போகும் போது ஒன் டு த்ரீ எல்லாஞ் சொல்லி தருவாங்கல்ல புத்தம் புதுசா அந்த மாதிரி இருந்துச்சு புக் எடுத்து படிக்கறது வந்து ரொம்ப இதான மா ரி இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டமாவு இருந்துது செரிங் தோழி படிக்க படிக்க படிக்கதா அது வ வருது ன ஞாபகோ வர்தல்லா ஆனா என்னடா இது இவ்ளோ இது படிக்கறக்கு மறந்து போச்சே இவ்ளோ இது மறந்து போச்சே நம்பளுக்கு அப்டிங்ற மாரி
ஆனா இப்போ வந்து கொஞ்ச சிலபஸ் எல்லாமே மாறிட்னால நம்மளக் கே கொஞ்ச புதுசாதா இருக்குது
ஆ இப்ப என்ன சிலபஸ் இருக்குன்னு தெரியல எனக்கு நா பாக்கவே இல்ல ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேக் ட்ரை பண்ணே இப்ப ரீசண்டா ட்ரை பண்ணவே இல்ல சிலபஸ் என்ன இருக்குன்னு தெரியவு இல்ல அப்டியே விட்டுட்டே சேரி ஜாப்ல இந்த ஜாபு போயிட்ருக்கோ இதுவே அப்டியே கண்டினியூ பண்ணிட்ருப்போ கொஞ்ச இன்னு கொஞ்ச வருஷத்துக்கு பா பாத்துட்டே இருப்போ பாப்போ எதுவா எது நடக்குதோ நடக் போட்டுக்கோ அப்டின்ட்டு போயிட்டே இருக்கே
சேரி சேரி நா வந்து எங்கள என்ன விடல வேலைக் கூட இல்ல ரொம்ப தூரோன்னுனால வீட்ல விடல அதனால சேரி ஏதாச்சு பண்ணணு
ஆ டியூஷன்னாலு நீங்க வீட்லயே வச்சுதான நடந்துறீங்க இல்ல வெளில நீங்க போவீங்களா
இல்ல நா வீட்டுல வச்சு
கே ஓகே ஓகே ஓ கே
அ வீட்லயே வச்சுதா அதனால சேரி இப்ப ஒரு பத்து பத்துக்கு மேல வராங்க
ஓகே ஓகே ம் ம் நைன்த் வரைக்கு நடத்துறீங்க
ஆ ஆமா சிஸ்டர் நைன்த் வரைக்கு எடுக்கிறே டென்த் வந்து இந்த சைடு பெருபாலு ஸ்கூல்லே வச்சிருவாங்க
ம் ஆமா ஸ்டடி வச்சிருவாங்க ஆ சேரி சேரி ஓகே ஓகே அ ப்ப நீங்க நெறைய படிக்க முடியு
ஆ ஆமா அவங்கள் சொல்லிடுத்துட்டே அப்படியே
எனக்கு அப்படிதா சொல்றாங்க நீ டியூஷன் நடத்துன்னு சொல்றாங்க ஈவினிங் டைமிங் ல எனக்கு ஆனா வே நா எனக்கு அந்த அளவுக்கு இப்பல்லா பொறுமையே இல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக் எனக்கு மறந்து போச்சேன்ட்டு அது அதுல அதுல போய் செட் ஆயி உக்காற மாரி ஆயிடுதுனு எனக்கே ஃபுல்லா தெரியாம எப்படி பசங்கள கூப் டு டியூஷன் நடத்துறது வேண்டா அப்படின்ட்டு என்னைய நம்பி பசங்கள விட்டு ஏதாவது ஆயி ம் பாசு எதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம் ஆகிடு ம் இல்ல அது எதோ வருது
இப்போ வந்து புரிஞ்சுக்குறாங்க நெறைய பேரு நம்ம என்ன சொ கொஞ்சோ சொல்லி கொடுத்தாலுமே புரிஞ்சுக்கிறாங்க நெறைய பேரு
புரிஞ்சு ஆனா நல்லா பிக்கப் ஆகும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்ல பிக்கப் ஆகு மேக்ஸ் இதுல மறந்து போச்சு மேக்ஸோ தமிழோ எதோ ஒரு இது படிச்சோம்னா நல்லா மைண்டுக்கு செட் ஆயிடு ஆனா ஆனாலு ஒரு சின்ன பயோ ஆயு அதாவது ஃபெயில் ஆயிடுச்சுங்னா நம்ப தலைய போட்டு உருட்டுவாங்க எதுக் ல்ல அது அப்பிடிங்ற மாரி தோணு ஆமா ஆ பாஸ் ஆயிட்டாங்னா பிரச்சன இல்ல ஆ மார்க் அ கம்மியா இஞ்சுனா நம்ம இங்க தான டியூஷன் அனுப் புனு இங்க தான படிக் கியோ சிம்
ஆமா அது வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க எப் டியாச்சி சேரி கொஞ்சமா இருக்காது கூட இருக்க வச்சுட்டோனா ஒன்னு சொல்ல மாட்டாங்க